ஹலோ எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நானு நல்லா இருக்கேங்க சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டேங்க நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ நானு சாப்ட்டேங்க என்ன மதியானோ சாப்பாடுங்க உங்க வீட்ல
கீர கொழம்பு வெச்சுட்டு முட்ட கொழம்பு வெ ச்சுருந்தாங்கங்க ஏன்னா எங்க அண்ணா வந்து கீரனா சுத்தமா சாப்ட மாட்டாங்க அவருக்கு கிரீன் கலர்ல எங்க அண்ணனுக்கு எதுந்தாலு அவங்க சாப்ட மாட்டாங்க அதனால அவுங்களுக்கு வந்து தக்காளி தொக்கு வெச்சு முட்ட வெச்சாங்க எனக்கு வந்து கீர கொழம்பு வெச்சிருந்தாங்க சோ முட்டையு கொஞ்சு சாப்ட்டுட்டு கீரையு சாப்ட்டங்க
செரி செரிங்க நாங்க எங்க வீட்ல வந்து பாத்தீங்ன்னா இது கத்திரிக்கா கொழம்பு செஞ்சோங்க க்கா எண்ணெ கத்திரிக்கா கார கொழம்பு ஆமாங்க அப்பற வந்து பொடலங்கா வந்து கூட்டு பண்ணோங்க
ம் செரி
ரசோ ஏற்கனே இருந்துது அதனால செய்ல காலில வந்து தோச தங்க தோச இந்த கொழம்ப்லே சாப்ட்டுக்குனோ
ஆ செரி செரி காரக்கொழம்ப்ளே சாப்ட்டுட்டீங்ளா
ஆ ஆமாங்க ஆமாங்க கூட்டுமே கொஞ் தண்ணியாதா வெச்சிந்தே அதே கூடோ கொஞ்சோ சாப்ட்டுக்குனோ ஆ ம் ஒரு முட்ட எப்பவ்மே சாப்ட்டுப்போ அதுமே முட்ட ஆம்லெட் போட்டு சாப்ட்டுக்வோ
ம் செரி செரிங்க ஈவினிங் வேற எங்க வீட்ல வேற பானிபூரி செய்லாமா ட்ரை பண்லாமா ஈஸியா தா இருக்கு வாங்கிட் வந்து பய்ப் பண்ணி சாப்புல்லா அப்டின் சொல்லிட்டு சொல்லிட்டுந்தாங்க அ ஆனா வந்து சொ சுண்டெல்லா எதுவுமே ஊற வெக்கில நாளைக்கிதா செய்யணுன் நெனைக் கிறே கண்டிப்பா நாளைக்கு வந்து பானிப்பூரி வந்து செஞ்சு வீட்லே செ ஏனா ரொம்ப நாளா சாப்ணுன் இருக்குங்க ஆனா வெளிய சாப்புறதுக்கு கொஞ்சு பயமா இருக்கு ஏன்னா ப்ளேட்ஸும் செரி அவுங்க செய்யறதுமே செரி எந்தளவுக்கு எப்டி செய்றாங்கன் நமக்கு தெரிய மாட்டங்குது காரோ வேற அ அதிகமா இருக்க மாரி இருக்கு நம்ப வீட்டில நம்ம செஞ்சோ அப்டின்னா அந்த கை பக்குவன்றது நல்லா இருக்கு அ ட்ரை பண்ண மாரியு இருக்கு புதுசா ஒரு டிஷ்ஷூ அதுனால இந்த வாரோ நாளைக்கு சமைக்கலான்னு
அப்படிங்களா நானுமே போன வாரத்துல வந்து செஞ்ச ஞாபோக வருது அந்த பானிபூரி செய்ல மசால் பொரி வந்து செஞ்சே பச்ச சுண்டல் ஊற வச்சுட்டு அதுல வந்து இந்த உருளைக்கழங்கு எல்லா மசிச்ச ச்சி கொத்தம்லி புதினா பச்ச மிளகா எல்லா அரைச்சி போட்டு ஒரு மசாலா மாரி ரெடி பண்ணோங்க அதெல்லா ரெடி பண்ணிட்டே பண்ணிட்டு பூரி வந்து ரெடிமேட் பூரி கடைல இருந்து ஒரு வாட்டி வாங்கினு வந்தோ அது இருக்கு டீம்மா ல இருந்து வாங்கினு வந்தோ அது அப்டியே வெச்சிருந்தோ அத பொருசுட்டு இது ஒடச்சு போட்டு ஆனியன்ஸ்
நீங்க எப்டிங்க அந்த பூரின்றது வந்து ஆ எப்டி சொல்றது தண்ணீயு வந்து பொரிகலான்றாங் எண்ணய்லியு பொரிக்கலான்றாங்க நீங்க எதுல பொரிப் சிங்க
நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணோ தண்ணிலல்லா பொருச்சு எனக்கு தெரில ஆனா நாங்க எண்ணெய்ல தா பொரு சோதற்கு நா எதுமே தண்ணில பொருச்சது இல்ல
இல்ல அந்த மாரி காமிச்சாங்க பாத்தே அதுனாலதா கேட்டே நீங்க எப்டி செஞ்சிங்க அப்டின்னு சொல்லிட்டு
ஆனா ஒரு சில இது போட்றாங்க தண்ணில போட்டா வேகு ஆனா பொரியாது. மேபி தெரில எனக்கு அந்த மெத்தடு யூஸ்வலா வந்து இதுலெயே பொருச்சிருவோ ஆனா நா இது ஃபர்ஸ்ட் டைம் பொரிக்குவே என்னன்னா இதுக்கு அந்த அளவுக்கு அனல் தேவப்பட்லங்க ஓரளவு எண்ணய சூடு பண்ணிட்டோனாலே போது போல னக்கு நா ஆஃப் பண்ணிட்டே நல்லா சூடு பண்ணி என்ன ஒண்ணு போட்டோன்னுமே டக்குன்னு வந்து கொஞ்சொ ரொம்பொ
வெடிஞ்சதுன்னா என்ன பண்றதுன்றதுனால கொஞ்சொ பாத்து போட்டீங்களா
அப்டி இல்லங்க தீஞ்சு போய்டுந்த்துக்காக அதுக்கப்பறொமா என்ன ஆயி சின்ன ஆஃப் பண்ணிட்டு நறையா வந்து அ போட்டு எடுத்துட்டே அந்த சூட்லே ஆக்சுவலி ஒரு சிலத்துக்கு சூட்டு அதிகமா தேவ படும் இது அப்புளோ மாதிரிதா போல அத்னால பெருசா ஒன்னு தேவப்படல ஆனா நம்ம இந்த பூரி எல்லா நார்மல் பூரி செய்யு போதெல்லா நேறையா எண் ந சூடா நேறையா தேவப்படு
கண்டிப்பா
ஆமா ஆமாங்க நீங்க என்னங்க அப்றொ ஈவினிங் எங்க வெளிய போறீங்களா
இல்லங்க எங்கயு போறது இல்ல ஆனா சும்மா வாச்சு ஒரு வாக்கிங் ஆச்சு போலா அப்பிடின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால இருக்கிங்க ஏனா வீட்லயே அடஞ்சிரு இருக்றதுன்றது வந்து ஒரு மாரி இருக்கு சுத்தமா வெளிவே போல ஒரு ரெண்டு மூணு நாள் மேல ஆய்டுச்சு வெளிவே போகல ஒரு மாரி கை கால்லா வேற வலிக்குது கொஞ்சொ நடந்தோ நம்ம உடற்பயிற்சி பண்ணோ அப்டின்னா கொஞ்சோ நல்லா இருக்கு தோணுச்சு அத்னால கா ஈவினிங் மட்டு கொஞ்சொ லைட்டா வாக் போலான்னு இருக்கேங்க
அப்டிங்களா எனக்குமே வந்து ஆ கொஞ்சொ வீட்ல வேல எல்லா நறையா இருக்குங்க என் பையன் தூங்னாதா அடுத்து த வேலயே ஆரம்பிக்கிற மாரி இருக்கூ இவன வெச்சுட்டு அது வேல இருந்தா நம்ளுக்கு ஆ ரெஸ்ட்டு தாங்க எடுக்க தோணு நம்மளுக்கு
கண்டிப்பாங்க ஏன்னா கொழந்தெங்கன் பாத்தோ அப்டின்னா அம்மா வந்து எப் எப்பொமே கூடவே இருக்குணு தா ஆ கொழந்தெங்க
ங்க எதிர்பாப்பாங்க கூடவே கேக்குதுங்க எனக்கு உங்களுக்கு கேக்குதுங்ளா அதுதாங்க அவ கூடவே இருக்கணுனு நெனக்கிறானா அதனால நா கூடவே இருந்துருந்து வன்ச் அவ தூங்கிட்டா இல்லா அவ்ங்க அப்பா வந்தாங்ன்னா ஆனா அவ்ங்க அப்பாவ நம்ப முடியாதுங்க தூங்கிட்டா வேனா நம்ம வந்து எதனா வேல பாக்லா அவ்ங்க அப் அப்பா வந்த ஒட்னே போய் ரூம்ல போய் ஆ ஆஃபிஸ் வேலயே தா பாத்துன்னு இருப்பாங்க
கரெக்ட்டு தா அவுங்க வேல செய்ந்தா தான நமக்கு வந்து கரெக்ட்டா இருக்கூ அவுங்க வேல அவுங்க பாக்குறாங்க நம்ப கொஞ்சொ இது பண்ணி அப்டியே செய்ய வேண்டிதா
அப்டின்னு பாத்தா எப்டிங்க அவுங்க வேலையே பாத்துந்தா கொஞ்சாவ்து கொழந்தைய பாத்தாதான நம்ம வீட்
அவ்ங்க கொஞ்சமாச்சு ஃபேமிலி கூடயு டைம் ஸ்பெண்ட் பண்ணனுதா ரொம்ப பிஸியா இருக் இருக்காங்க போல அவுங்க லைஃப் ஒர்க்குல
ஆமா ஆமாங்க ஆபீஸ்ல நறைய ஒர்க்கு குடுக்குறாங்க அதனால கொஞ்சோ கொஞ்சோ ஃப்ரீயா இருந்தா அவுங்கோ பாத்துக்குனாங்கன்னா நானுமே என் வேலைய டக்குன்னு முடிச்சுருவே வீடு கொஞ்சோ மூதா போவ ஆக்சுலி இது ஒரு பிரச்சனனாலதா மெயின்னா நறைய வந்து லேஹ் ஆவுதுங்க
கரெக்ட்டு தாங்க பட் வந்து என்னன்னா இப்ப இருக்க வந்து எது ஒன்னா வந்து நறைய வேல குடுக்குறாங்கங என்னதா வேல செஞ்சாலு நீ வேல செய்யல வேல செய்யலன்ற மாரிதா இருக்கு ஒரு சில எடத்துலல்லா ஆனா வேல செஞ்சா அப்டின்னா மட்டுந்தா வந்து இப்பச பண்ற மாரி ஒரு சில எடத்துலலா இருக்குங்க இல்லன்னா வந்து வேல விட்டு எடுத்துருவே அப்டி இப்டின் ப்ராசஸ் எலா நறைய போகுதுங்க இப்ப ஏ ஐ வந் வந்ததுக்கு அப்றோ நறைய மாற்றோ இருக்குங்க
ஆமா ஆமாங்க ஏன்னா இப்ப நம்ம ஏ ஐ வந்ததுலருந்து எல்லாருமே அவுங்கவுங்க இதுவுல வந்து ஒரு பயத்துலதா இருக்காங்க எங்கன்னா வேலைய விட்டு தூக்கிடு வாங்களா என்னமோண்டு அதனாலயே வந்து பாத்தீங்ன்னா ரொம்போ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கு பொதுவாகவே எங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்போ கரெக்ட்டா வேல பாப்பாரு நறைய வேலைய இழுத் த்து போட்டுன் செய்வாருங்ளா சோ அதனாலயே அவருக்கு இன்னு எக்ஸ்ட்ரா வேலதா குடுக்குறாங்க அதனால எனக்கு கொஞ்சோ வந்து என்னன்னா வீட்டு வேலல்லா செய்யறதுக்கு கொஞ்சோ செரமமாருக்கு நா அவர எதுவு பெருசா வேல வாங்க மாட்ட ஆனா வந்து கொஞ்ச நேரோ தம்பிய ஒரு ஒரு மண் நேரொ பாத்துக்குனாலே போது நான் பாட்னு டக்கு டக்குன்னு எல்லா வேலையு முடிச்சுடுவே
கரெக்ட்டு தா நீங்க சொல்றதூ கரெக்ட்டு தா அவுங்க சைட்லந்து பாக்கத அதுவு கரெக்ட்டா தா இருக்கூ ஆனா வந்து பிள்ளைங்கள வச்சிட்டு நம்ம வந்து வேல செய்யுறதுன்றது உண்மையாலு முடியாத ஒரு விஷயங்கள் ஏனா கொழந்தைங்க ஏதனா வந்து எடு வாயில போட்டுக்கிட்டாலோ இல்ல சேட்ட பண்ணாலு எதுவா இருந்தாலு நம்பத் தா கூட இருந்து பாத்துக்கணுமே இல்லன்னா நீங்க தா திருப்பி இன்னொரு வேல செய்யுற மாரி இருக்கு அதுக்காக கஷ்டோ தாங்க எல்லாமே பண்றது அல்லா
ஆமா ஆமாங்க இப்போ வந்து கொஞ்சோ ரிஸ்க்கு தாங்க நம்ம வந்து தனியா மேனேஜ் பண்றது அஹ் ஏன்னா வந்து இப்ப நம்மளுக்கு ஒரு ரொட்டீன் வந்து ஃபாலோ ஆகாது இப்ப வந்து இவங்க அ வந்து எப்போ வந்தாலு இது பண்ணுவானே தெரியாது எனக்கு என்னன்னா அவுங்க சிஸ்டம்ல உக்கார கூடாதுங்க சிஸ்டம்ல உக்காராம எழுந்து வந்து ஹால்ல உக்காந்துட்டு நீ டிவி பாரு உனக்கு என்ன ஸ்நாக்ஸ் வேணுமோ நா பண்ணிதர எல்லாமே பண்ணி தர நீ சும்மா சோஃபா மேல உக்காந்துட்டு பக்கத்துல இவன ஒக்கார வெச்சுக்கோ எனக்கு வந்து ஒரு ரிலீஃப் ஆயிடுங்க இவுங்க ரெண்டு பேரும் ஒன்னா உக்காட்டாங்கன்னா வெச்சுக்கோ எனக்கு வந்து ஒரு ஏன்னா இப்ப இவன் தூங்கும் போது என்னன்னா பயந்துட்டே நம்ம இருக்கணு இவ இப்ப எழுந்தானா என்ன பண்ணுவானா இழுத்து அம்மா என் கூடவே படுமான்னு சொல்லுவா நம்ம எவ்வளோ நேரோ படுத்துருவோ கொஞ்சோ நேரோ படுத்துட்டு எழுந்து போனாலு கண்டுபுச்சுருவா கூப்ட்டு கூப்ட்டு அழுது அழுது அதுக்கு நம்மளுக்கு இன்ரெஸ்டே இருக்காது ஒரு பாத்திரத்த எடுத்து வெக்கிறதுனா கூட பயந்து பயந்து பொறுமையா எடுத்து வெப்போ சவுண்ட் கேட்டு எழுந்துருவானோ என்னமோ அப்டின்ட்டு ஆனா வீட்டுல யாருனா இருந் தாங்னா ஆமா எதுவுமே இது இப்ப இன்னொருத்த இன்னொரு ஆள் வந்துட்டாங்கன்னா அவ கண்டுக்கவே மாட்டா நானுமே எய பாட்டுக்கு டக்குடக்குன்னு முடிச்சிருவ
நம்ம கூட வந்து பாட்டி தாத்தா அந்த மாரி இருந்தாங்க அப்டின்னா கண்டிப்பா கொழந்திங்கள வந்து நம்ம விட் டுட்டு கூட நம்ம வந்து வேல செய்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கோங்க இந்த நேரத்துல வந்து குடும்போன்றது வந்து நமக்கு தொணயா இருந்துச்சினா நல்லாதா இருக்கோ இருக்கோ அப்டிதா எனக்குமே தோணுது ஆனா எல்லாருக்குமே ஒவ்வொரு வேலருக் கிறதுனால எல்லாருமே நீங்க வந்து கொஞ்சோ ஹ எப்டி சொல்றது கொஞ்சோ ஊர்ல இருந்து வெளியே வந்து நீங்க தங்கிருக்கீங்க போல
ஆமா ஆமாங்க எப்பமே தாத்தி் தாத்தா பாட்டி கூட இருக்கறது கொஞ்சோ அட்வான்டேஜ்ஜு இருக்கு நம்ம ஒன்னு என்ன அட்வான்டோஜ் நம்ம வேலைக்கு போலா ஆனா வந்து டிஸ்அட்வான்டேஜு நெறைய இருக்கு வந்து நம்மப்ப நம்ம வீடுனா கூட லைக் வந்து நம்ம ஒரு ரொட் டினா வந்து ஃபாலோ பண்ணலனா நமக்கு பிரச்சன கெடயாது நம்ம வந்து முடிஞ்சி டைம்ல நம்ம படுத்தோ ரெஸ்ட் எடுத்தோ அடுத்தடுத்த வேல பாக்கலா ஆனா நம்ம வீட்டுல ஒருத்தொவங்க பெரியவங்களு இருக்கும் போது நம்மளுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு பயோ வந்துரோ ஹ வேலைகளு இன்ணோ கொஞ்சோ அதிகமாவோ இன்னோன்னு இப்ப எல்லாருமே வந்து கொஞ்சோ வந்து ஜெனியூனா இருப்பாங்களான்னு தெரியாது ஒரு சில பேர் வந்து எதையாவது ஹ கோச்சுட்டு மூஞ்சி தூக்கி வெச்சிருப்பாங்க என்னன்னு சொல்ல மாட்டாங்க பெரியோங்க ஒரு சில பேர் வெளிப்படையா இருப்பாங்க எதுவா அஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு மாரி இருக்கோங்க செட்டாவுங்க ஒரு சில பேரு வந்து நம்மள புரி நம்மளுக்கு புரிஞ்சிக்கவே முடியாது பெரியவங்கள தா சொல்ற அப்டி இருக்கு போது நம்மளுக்கு அ அது ஒரு பக்கோ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கோங்க அத் ஆல்ரெடி நம்மளுக்கு வீட்டு வேல அதாவது ஸ்ட்ரெஸ்ஸாருக்கும் போது இது ஒரு பக்கோ ஸ்ட்ரெஸ்ஸாருக்கோ அதனால நம்ம ஒரு விதத்துல பாத்தா கொஞ்சோ தள்ளி இருக்குது இதே நல்லது அப்டின்ற மாரிதா தோணு ஒரு சில டைம்ல ஹெல்ப்க்கு ஆள்யில்லையனுன்னு தோணு
ஆமாங்க கரெக்ட்டு தா எதுவே தெளிவா வந்து நம்மளால எதுவு பண்ண முடியலதா நீங்க சொல் அத மாரி பெரியவங்க வந்து கொஞ்சோ வந்து ஆ ஆஷாவு இருப்பாங்க அன்பாவு இருப்பாங்க பட் அந்த டைமிங்ல நமக்கு அது வந்து ரொம்ப கஷ்டமாதா இருக்கோ நீங்க சொல்ற மாரி
ஆமா ஆமாங்க ம் நறைய விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவங்களுக்கு அந்த மனசார வந்து ஒரு விஷ்யோ நனைக்கிறாங்க நம்ம வந்து இருப்போங்க ஆமா பையே வீடு அப்டி இப்டின்னு அவங்க நெனைச்சிட்டாங்கன்னா ஓ ஓகே ஆனா வந்து சில பேருக்கு வந்து அந்தளவு வந்து அவுங்களே ஒரு இதுவாருக்கும் போது நம்மள கூப்புட்டாலு அவுங்களுக்கு வந்து அந்தளவு வந்து இங்க இருக்கவே புடிக்காது
கண்டிப்பா கண்டிப்பா கரெக்ட்டுதா நீங்க வந்து நறைய தகவல்கள்
த தனிமைய எதிர்பாக்கறாங்க
கண்டிப்பா ஒரு டைம் கப்ரோ அது எல்லாருக்குமே இருக்கோணோ தா நீங்க நறைய விஷயத்த வந்து பகிர்ந்துகிட்டீங்க நம்ம கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் பேசலா நன்
ஆங்க நன்றி வணகோங்க நீங்கலு நறைய தகவல் பேசுனீங்க நம்ம அடுத்த அழைப்புல மீண்டும் வந்து சந்திக்கலாங்க
நன்றி